இருக்கங்களா வீட்டலல்லா நல்லாருக்காங்ளா நல்லா இருக்குங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க பைய எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்க
ஆ பைய சூப்பரா இருக்காங்க கொழந்த எப்டிங்க என்ன எதாது குப்புற படுத்துக்குதா அந்த மாரி தவழுதா
ஆமாங்க தவழ்றாங்க ப எதாது புடுச்சு நிக்கிறாங்க
ஆ நிக்கவே ஆரம்பிச் ச்சாங்ளா பரவால்ல பரவா பரவால பரவால அடுத்தது பேச்சுதா
ஆமாங்க இப்பவே ஒன்னு சொல்றாங்க அம்மா அப்பா அப்டியெல்லா சொல்றாங்க
அதா அதா ம்
புரியிது கைத்தட்ட சொன்னா தட்றாங்க ஐ ஃபைவ் குடுக் சொன்னா குடுக்குறாங்க பாய் சொல்ல சொன்னா போட்றாங்க ஒவ்வொன்னா புரியுது அவுங்களுக்கு
பரவாயில்லங்க அதுதா பாருங்க
பிறகு
ம் இல்லல்ல அவங்களுக்கே வந்து அது ஒரு புது மொழிமார்தா அது எப்டி அது கத்துக்குது பாருங்க
அதுதா பாருங்க நம்ளுக்கே ஆச்சிரியமா இருக்கு புதுசா ஒரு விஷயத்த
ம் எனக்கெல்லா வந்துட்டு இப்போ அதா நா யோசிக்கிற ஆ இது அ அது வந்து அது புதுசா தானங்க எல்லாமே அந்த கொழந்த பொறந்து நம்பளுக்கு கத்துக்குது இப்போ நம்ப வந் தி இன்னொன்னு புதுசா இ உ கொஞ்ச நம்ளுக்கு ஏஜி வந்துருச்சு ஆனாலு இன்னூரு ஒரு மொழி எ கத்துக்லாமா என்ன
கண்டிப்பாங்க எனக்கு பெரிய பாப்பாவே இந்த மாதிரிதா ஸ்கூல் லீவ்லெல்லா எதாது ஒன்னு எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டானா அது நம்மளுக்கு புரோ புரோஜனமா இருக்குந்தான பின்னாடி ஆ புது மொழி ஒன்னு கத்துக்கிட்டோனா
ஆமா
நம்ம புதுசா கத்துக்கிட்ட விஷ்யோ எதுமே எதாது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகு நம்மளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் வந்துட்டு ஏதோ ஒன்னு ஒன்னு இந்த அ ஃபாரின் லாங்வேஜ் மாரி எதாவொன்னு இங்க ஒரு மொழி ஒன்னு இல்லேண்டு ஹிந்தியே ஹிந்தி படிக்கற்தா ஹிந்தி மாரியே அது இது பண்ணாலு நம்ம அந்த பக்கோ எதாது பேசறதுன்னா இப்ப நெறைய பாருங்க ஹிந்திக்காரங்களு வந்துட்டாங்கல்ல இங்கயு அவங்களோட பேசற்து பழகற்து அதுவு கொஞ்சோ இதுவா இருக்கு
உள்ள சப்ஜெக்ட்லியே வந்துருச்சுங்க அதனால கொழந்தைங்களுக் கு நம்மோ ஒவ்வொரு கொழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கு கொஞ்ச பேத்துக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கு இந்த ஒரு மாச ரெண்டு மாச டீவ்ல நம்ம வீட்லஸ் வெக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேர்த்து உட்டோனா ஆ அவுங்ளுக் உபயோகமா இருக்கு
உபயோகமா இருக்கு அதா நானு யோசிக்கிற பேசாம அது போயி அவுங்ளுக்கு ஒரு இது போட்டு உட்ரலாமா எ
அதுதாங்க இப்ப ஆ ஆன்லைன்லயு இருக்கு, நம்ம நேரா போய் சேத் சுத்தரதானு சேர்த்துட்டு வர்ல ஆனா நம்ம ஃப்ரீயா இருந்து கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர இருக்ணு வீட்லன்னும் போது நம்ளுக் தெரிஞ்சுக்காதுங்க
ம் ஆன்லைன்ல பேசாத போட்டூட்டர்லா நானு அதாங்க யோஸ்ச்ச அது போட்டு உட்டா அவுங்ளுக் க்கு வந்து டெய்லி வந்து பழகறதுக்கு இது பண்ண கரெக்ட்டா இருக்கு இன்னொன்னு அவங்களுக்கு, ஏதாவது ஒண்ணுன்னா அவுங்க ஆன்லைன்லே அவுங்க எல்லாத்தியு அனுப்ச்சு உட்றாங்க இல்லங்க
ஆமாங்க அப் இப்ப நம்மளுக்கு அலைய தேவயில்லைல ஏன்னா வெயில் கொழந்தைங்கள கூடிட்டு போய்ட்டு கூடிட்டு வந்துட்டு
ஆ அது ஒரு கஷ்டமா இருக்கு. இது சொன்னாங்க ஒரு, இல்லங்க ரெக்கார்டு வீடியோ மாரி கூட அப்பப்ப அனுப்பிச்சு உடுவாங்க்லாங் த அது அந்த ஆன்
சோ அது வந்து ஒரு நல்ல இது புரிதலா இருக்கு அவுங்ளுக்கு டவுட் ஏதாவது இருக் க்கும் போது அந்த மாதிரி அத எடுத்து பாத்துக்லாங்க
பாத்துக்கலாம் போட்டு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலா. அந்த கிளாஸ்ஸு முடிச்சு. தா கூட நீங்க திரும்ப, திரும்ப அத போட்ட இவுங்கள வந்துட்டு அப்றோ அது தவிர ஒர்க்சீட் மாரி எல்லா கூட குடுப்பாங்ளாங்க சும்மா, அவங்களே அதுல வந்து திரும்ப, திரும்ப. பயிற்சி பண்ணி பாத்துக்குட்டு அவங்கள வந்து இது பண்ணிக்கலா அ அந்த அதுக்கான விடைகள் கூட தனியா குடுத்துருவாங்ளா அந்த மாரி அவுங்க வந்து சரியான விடைய பண்ணிருக்காங்ளா எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன் வேர்டு மாரி அந்த மாரி குடுக்கறதுங்க
சேரி சேரி அவுங்ளுக்கு இந்த காசெல்லா எப்டிங்க அமௌண்ட்டு மாஸ்த்துக்கு எவ்ளோ அந்த மாதிரி நீங்க கேட்டு கிங்களா பரவால்லிங்ளா நார்மலா தானா, இல்ல கொஞ்சோ அதிகமா இருக்குங்ளா.
கொஞ்சோ அதிகமா இருக்குற மார் தாங்க எனக்கு இருக்கு ஏன்னா அவுங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க நேர்ல சொல்லி் குடுக்கறது வேற அதாவது ஆன்லைன்ல சொல்லி குடுக்கும் போது நாங்க இன்னு நறைய முயற்சி போட்டு சொல்லி குடுக்கணு அவுங்ளோட அவுங்க அவுங்க புரிஞ்சிருக்கா என்னங்கறத அவுங்க எங்களுக்கு சொல்லணு அது வந்து கொஞ்ச என்னதா இருந்தாலு பக்கத்துல இருக்கிற மார் தி இல்லல்ல
ஆகது ஆ இல்ல ஆமா ஆமாங்க
அது பக்கத்துல இருந்த அந்த பையன் வந்து படிச்ட்டானா அவன் படிச்ட்டானா இல்ல அவுனுக்கு என்ன பிரச்சன அப்டி அவனு உடனே எங்க கிட்ட கேட்ருவான் நாங்ளு உடனே சொல்லிடுவோ இதுவு உடனே உடனேதா இது இதுவாது பாருங்க அ இப்போ நேர்ல சொல்லி் குடுக்கறது வந்து அவுங்க பத்து பேருக்கு நடுவுல சொல்லி தராங்களாங்க, அனா இது ஆ ஆன்லைன்னு பாத்திங்கன்னாஒ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு அவ்ளதா சொல்லி. தராங்ளா இல்ல ரெண்டு பேரு வச்சுக்கிறாங்ளா அவ்ளோதானா அந்த மாரி அப்ப, அவுங்களுக்கு வந்து முழு கவனமா வந்து அவங்க, அந்த பசங்க மேல போட்டுறாங்க.
ஆனா ஒரு தடவுக் சொன்னோன்னா இந்த மாதிரி தா சரிங்க பத்தோட பதனொன்னா இருந் து ஒன்னும் பழகாம போயிட்டோனா வேஸ்ட் ஆயிரு
ஆ அதுதா எனக்கு ஒன்னு அதுக்கு அவங்க போட்ற முயற்சிக்கு அது கொஞ்ச காஸ் கூட தான அங்க
ஆ கூட ஆனா பரவாயில்ல நம்ம கொழந்தைங்க நம்ம கட்றோ ஏதாவது ஒன்னு படிச்சுட்டாங்கன்னா போதும்
போது இல்லைங்களா அதுதா நானும் யோசிச்சேன்னா சரிய்யா அப்படி கொஞ்சோ காசு அதாவது நேர்ல போறத விட ஒரு ஐநூறு ரூபா கிட்ட கூட தாங்க இருக்கற மாரி இருக்கு
ஆமா செரி செரிங்க
செரி பரவாயில்ல போடுவோ அப்ப கத்துக்கட்டோ ஏன்னா நறைய இதனால நன்மைகள் சொல்றாங்க அவங்க சொல்லிக் குடுக்கர்து அப்புற என்ன பண்ணுவாங்க அப்பப்ப வந்துட்டு ஒரு தேர்வு மாரியு வைக்றாங்களா
கண்டிப்பா அந்த தேர்வு எந்துச்சுட்டாலே போதுங்க கொழந்தைகளுக்கு நா அதுக்காகவாது படிக்கணு இது தெரிஞ்சுக்கணுங்கிற இது ஆர்வ வந்துரு
வந்துரு
சும்மா ஒரு சப்ஜெக்ட்டா முற்று போட்டுட்டு சும்மா விட்டுட்டாங்கன்னா கொழந்தைங்களுக்கு அதுல அதன பத்துன ஈர்ப்பே இல்லாம ஆயிரு
அதாதா அதனால அவங்க வந்து இது வந்து பண்றோ தேர்வு குடுக்குறோ அப்புற வந்துட்டு அவங்களுக்கு வந்து சரளமா பேசுறதுக்கும் அவங்களுக்கு சொல்லி தருவாங்களாம் வாயாலயும் தேருவாங்க
சரி சரிங்க அந்த மாதிரிதா இருக்கணோ நமிச் சின்ன சின்ன வார்த்தையா சேர்க்கும் போது நம்ம தெனமு அந்த வார்த்த நம்ம அ வாயல வந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அப்டியே பேசுறதுக்கு கொஞ்சே சரளமா பேசிட்லா
ஆமா அது ஒன்னு இன்னொன்னு என்ன அப்டின் சொல்றாங்கன்னா அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும்னு சொல்றாங்கங்க அங்க கூடை பக்கத்துல க்ளாஸ் எடுக்கும் போது நீங்க பக்கத்துலனா அங்க அவங்க கூடியே உக்காந்துக்க வேணா அந்த அந்த எடத்துல சுத்தீவர எங்கேயாவது இருந்து
இருந்துக்கணு என்ன நடக்குதுங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக
தெரிஞ்சுக்கிறது இன்னோன்னு நம்ம வந்து அவங்க எப்படி சொல்லி தராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலா
புரிஞ்சுக்கலா ஆமா ஆமாங்க இப்ரியே இருந்தா நம்ம அவங்க சொல்லி குடுத் கருதியே வச்சு கத்துக்கல
கத்துக்கலா அது ஒன்னு அதுதா அதுவு இதுவு இருக்கு நம்மளுக்கு நம்மையு இருக்கு இன்னோன்னு என்னன்னா எதாவது திடீர்னு ஒரு பிரச்சனை அப்டி இப்டின்னா அந்த நெட்டுல எதாவது பிரச்சனை இந்த பசங்களுக்கு தெரியலன்னா இது சின்ன பசங்க தானேங்க தெரியல அப்டி இப்டின்னா நம்ம உக்காந்தா அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறதுக்கும் இருக்கு உன்னொன்னு இன்னொன்னு நம்ம பசங்க எப்படி படிக்கிறாங்க அவங்ககிட்டோன்னு நம்ம தெரிஞ்சுக்
அத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஆமாங்க அவங்க எப்படி சொல்லி குடுக்குறாங்க கொழந்தைங்க அத எப்படி புரிஞ்சுக்குது புரிஞ்சிருதா இல்லையா என்ன நடக்குது அப்டிங்கறதே தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சும்மா காஸ் கட்றோன்னு கட்டிட்டு வுட்டுட்டோனா
ம் உம்
உம் கொழந்தைங்கள ஒண்ணூ பாக்க முடியாமாயிடும்
பாக்க முடியாது அது ஒன்னு அதுனால இது எல்லா விதத்துலேயு ஒரு நன்ன நாரூ தா எனக்கு தோணுது இது செரி அதனால போட்டு இது பாக்கலா நா வந்து ஏற்கனவே வந்துட்டு இப்ப எ பையனுக்கு வந்துங்க இந்த டிராயிங் மாரி போட்டெங்க இதே ஆன்லைன்ல தா ஆ ஆன்லைன்ல போட்ட அது அவுங்க நல்லா சொல்லிக் குடு தாங்க நல்லா புரிஞ்சுது அவா அது அது அதுக்கப் ப்றமே அவே வந்துட்டு நல்லா வரைய ஆரமிஸ்ட்டா அவனுக்கு வந்துட்டு அந்த நுணு க்கங்கள்லா தெரியு அப்ப வந்து து ஸ்கூல்ல வந்துட்டு அந்த ட்ராயிங்க்கு என்ன போட்டி அ அது எல்லாத்துக்குமே இவன தாங்க கூப்டுவாங்க
ஓ செரி செரிங்க என்ன கத்துகிறது ஆனா ஹலோ ஒரு இதோட கத்துக்கணுங்க
ஆமா ஆர்வத்தோட அதுதா அ ம் அத மாரி ஆ சரி அது வந்துட்டு பரவால்ல அப்ப ஒரு இது நம்பொள்க்கு ஒரு சின்ன அனுபவ இருக் கு அப்டிங்கறதுனால செரி இதுக்கு வானா போட்டு பாப்போ போட்டு பாத்துட்டு எப்பிடி இருக்குன்ட்டு நம்ம ஒரு முயற்சி பண்ணி பாப்போ
ஆமாங்க புதுசா ஒரு மொழிய கத்துக்கறதுங்கறது கண்டிப்பா வேணு தேவதாங்க
தேவ அதும் இப்ப இந்த காலத்துக்கு ரொம்ப அத்தியாவ
ஆ ஒரு மொழி என்னா ஒம்போது மொழிய கத்துக்குட்டாலு வேஸ்ட் ஆகாது
வேஸ்ட் ஆகாது கை கொடுக்கூ எல்லா கேக்குறாங்க எதாவ்து வேற எதாவ்து தெரியுமா அப்டின்னு சொல்லியு கேக்குறாங்கல்ல அதுக்கப்புறோ அ இன்னொன்னு நெறைய பேருக்கு வந்து இப்ப வீட்டுல இருந்து வேல செய்யுறதுக்கு இன்னொரு மொழி தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு அது தெரியிலன்னா தா ப்ர ச்சனையா இருக்கு இல்லையா அதுக்குலா வேலை வாய்ப்பு நெறைய ஜாஸ்தியா இருக்கு பாத்தீங்களா அன மாதிரி ஆ அதுதா சரி ஒங்ககிட்டயு ஒரு இது கேப்போன்ட்டு நா ஏ பையன போட்றேங்க போட்டுட்டு ஏதாது சப்போஸ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்டின்னா உங்களு தேவப்பட்டாலு நா அவங்களோட நம்பர் எல்லா சொல்ற
ட்டு எப்டி இருக்கு என்ன இருக்குன் சொல்லுங்க
ஆ
ஏனா பாப்பாக்கு போட் ட்டன்னா சின்ன பாப்பாவா இருக்கும்போது அது பக்கத்துலயே உக்காந்து இருக்கணு இன்னொரு பாப்பாவு இரு கு பாத்தீங்களா அது பாக்க உடாது பக்கத்துல நம்மா ஒவ்வொருத்தர வெச்சி இன்னொருத்தர பாத்துட்ருக்க முடியாதுங்க ம் அதனால அத இந்த பாப்பாவோட நீங்க பாத்து எப்டி என்ன கிளாஸ் எப்டி இப்டின்னு பாத்தீங்கன்னா
டா நா கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு ஆமா இது நல்லா போச்சுன்னா அவங்களே பண வந்து அதுக்கப்றந்தா கட்ட சொல்றாங்க ஒரு மாசோ கழிச்சு நீங்க பாரு ங்கட்டு நா பாத்துட்டு நல்லா இருந்தேன்னா சொல்றேனா
செரி செரி சொல்லுங்க லீவ வேஸ்ட்டு பண்ணாம கொழந்தைங்க ஏதாவ்து ஒண்ணு கத்துக்கிட்டா ப்ரோஜனமா இருந்தா சரிதா
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா சேரிங்க சேரிங்க பாருங்க நீங்க நானு உங்களுக்கு கால் பண்ற
சரிங்க பண்ணி சொல்லுங்க
ஆ வெச்சுறே வீட்ல எல்லா கேட்டேன்னு சொல்லுங்க ஆ
சொல்றங்க நீங்களு வாங்க
ஆ சேரிங்க, ஆ வச்சிட்றே ஆ